ஆ ஹலோ மேம் கேக்குதுங்களா
ஆ, கேக்குது தோழி நா பேசுற உங்களுக்கு தெளிவா கேக்குதா
கேக்குதுங்க மேம் கேக்குது நல்லா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கே தோழி நீங்க
நல்லா இருக்கேங் மேம்
ஆ, ஓகே தோழி நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பாக் க்க போறோனா அ, உங்களுக்கு புடிச்ச ஹீரோ ஹீரோயின்ஸ்ஸு எந்த படம் உங்களுக்கு ரொம்ப புடிக்கும் அது பத்தி பேசுவோ தோழி
ஆ செரிங் தோழி பேசுவோங்க
ஆ ஓக் கே தோழி எந்த ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கு
சேரன் அவங்களோட படங்கள் வந்து கொஞ்ச விரும்பி பாப்பங்க குடும்ப படங்கள் அந்த மாதிரி வருல ஆ அந்த படங்கள் வந்து கொஞ்ச விரும்பி பாப்பே
உம்
அ குழந்தைகளுக்கு ஆம் நமக்கு நல்ல கதைகள் சொல்றதுக்கு வந்து பிரயோஜனமா இருக்குல்ல சோ அது சம்பந்தப்பட்ட படங்கள் மட் ட்டுனா நா பாப்பேங்க அதிகமா படோ பாக்குறதில்ல படம் பார்க்கக்க கூடிய வாய்ப்பு வந்தத் அதுன்னா அந்த மாதிரி படங்கள் வந்து பாப்பங்க
ஓ கே தோழி ஓகே தோழி உம் ஹீரோல இவங்கதா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி யாரு இருக்காங்களா தோழி
இல்லைங்க அப்படியெல்லா இல்ல அ யாரோட படோ அந்த சமுதாயத்துக்கு மாற்றத்த தர மாரி இருக்கோ அந்த படங்கள் மட்டு பாப் பண்ணு
ஓ ஓகே தோழி ஓகே ஓகே
உங்களுக்கு யார புடிக்குங் தோழி
எனக்கு புடிச்ச ஹீரோ பாத்தீங்க அப்டின்னா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கு தோழி ஆ, எப்ப எழுந்து அப்டின்னா நா வந்துட்டுப் பூவே உனக்காக அந்த படோ அதுக்கடுத்து துல்லாத மனமும் துல்லும் அந்த ரெண்டு படோ பாத்ததுலேந் எனக்கு விஜய் சார
நல்லா இருக்குங்க ஆ
எனக்கு வந்துட்டு விஜய் சார ரொம்ப புடிக்குங்க அ அவுங்களோட மூவிஸ்லா அதுக்கப்புறோ வந்துட் டு நான் தொடர்ந்தே வந்துட்டு பாக்க ஆரம்பிச்சே அதனால அத் அது வந்துட்டு ரொம்ப புடிக்கு ஹீரோயின்ஸ் உங்களுக்கு யாருங்க இம்பார்ட்டன்டா புடிக்குமா தோழி
ஹீரோயின் வந் து ஸ்நேகா படங்க வந்துட் கொஞ்சோ விரமே பாப்போ அது வந்து ஆட்டோகிராப் படோ வந்துச்சுல்லங்க அந்த மாதிரி கொஞ்சோ நமக்கு ஊக்கப்படுத் த்ற மாதிரி படங்கள் அப்புறோ புதுவசந்தம் நாலு நண்பர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னேறுவாங்கல்ல அ அந்தப் மாதிரி சமுதாய மாற்றம் உள்ள படங்கள் மட்டும் பாப்பேங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அ எனக்கு வந்துட்டு புடிச்ச ஹீரோயின் யாரு அப்டின்னு பாத்தீங்ன்னா எனக்கு ஸ்னேக ஃபஸ்ட் சொல்லணு அப்டின்னா எனக்கு சமந்தா ரொம்போ புடிக்கு அவுங்கள ரொம்போ புடிக்கு ஆ அப்பறோ பாத்தீங்க அப்டின்னா த்ரிஷா ரொம்ப புடிக்கு அ அ அது மாரி ஒரு ஒருத்தவங்களு க்கு ஒரு கேக் யின் புடிக்கு இல்லையா அந்த மாரி எனக்கு இவங்கள வந்துட்டு ரொம்பே புடிக்கு ம் சமீபத்துல நா என்ன படோ பா த்தே அப்டின்னா ம் தியேட்டர்ல போய் பாத்தது லாஸ்ட்டா வந்துட்டு லவ் டுடே போய் பாத்தே
ஓ
அ தேட்டர்ல போய் பாத்தது ஆனா லாஸ்டா சமீபத் த்துல பாத்தீங்க அப்டின்னா அ படோஏதாவது எங்க வீட்ல வந்துட்டு படோ எங்க அண்ணே வந்துட்டு படோ வந்துட்டு அதிகமா புது புது படமா ஏத்தி பாக்ற அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளு அதனால எப்பெல்லா தோனுதோ அப்பெல்லா படத்தை ஏத்தி நாங்க
பாப்பீங்க ஓ நா வந்து லாஸ்டா தமிழ் படம் இல்லைங்க பட் தமிழ் டப்பிங் ட்ரெயின் டூ பூஷன் அப்டின் சொல்லிட்டு அந்த படம் முழுக்க கதைக்களம் வந்து நம்ம ட்ரெயின் லயே எடுத்திருப்பாங்க ஆஹ் அது வந்து வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்டி சொல்றது பரபரப்பா போகும் படம் எங்க வீட்லயுமே என்னோட கணவரும் மகன் ரெண்டு பேருமே அந்த வித்தியாசமான கதைக்களம் படத்துல வந்து கொஞ்சம் நா ட்டம் அதிகங்க இதுல வந்து ஒரு வ கையான வைரஸ் வந்து ஒருத்தரோட உடம்புல பூந்துரும் அவங்க இது பண்றதுனால அந்த ட்ரெயின்குள்ள இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அந்த நோய் தொற்று வந்து வந்துரும் இந்த ட்ரெயின்ல இருக்கிற எல்லாருமே இறந்துருவாங்க அவங்கள எப் எப்டி மூணு க கதாநாயகர்கள் வந்து காப்பாத்துறாங்க. அது ரயில்வே இதுல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பூஷன் அப்படிங்கிற ஊருக்கு போறதுக்குள்ள நோய் அந்த நோயினால எப்படி பாதிக்கப்படு இப்ப ஜெயம் ரவி படம் ஒண்ணு வந்துச்சுல்லங்க. அந்த ஒரு ஹ நோய் வந்து அதிகப்படியா பரவுற மாதிரி அதோட இன்னொரு, கதை கலம் தான் இந்த படங்க அதெல்லாம் கடைசியா கதாநாயகியும் ஒரு குழந்தை மட்டும் தான். ஆஹ் கதாநாயகி வந்து கர்ப்பமா இருப்பாங்க அவங்களும் இன்னொருத்தரோட குழந்தையும் மட்டுந்தான் அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிப்பாங்க மத்தவங்க எல்லாருமே அந்த வைரஸ்னால இறந்துருவாங்க.
ஓகே ஓகே ஜெயம்ரவி படம்னா லாஸ்டாமிருதன் மிரு
ஆஹ் வந்துச்சு இல்லங்க அதே அதோட ஆஹ் அட்வான்ஸ் வெர்ஷன் தான் இது இதுல இருந்துதான் அவங்க அந்த கதைக்குள்ள வந்து மாத்திருக்காங்க
ஓ ஓகே ஓகே
ஜினல் வெர்ஷன் வந்து இந்த படம் அதை வந்து தமிழ்ல டப் ங் பண்ணியிருந்தாங்க ஆஹ் நல்லசா கடைசி இல்ல அது தான் சோசியல் மீடியால இருந்து டிவில இது பண்ணி பாத்தோம் எல்லாருமே கொஞ்ச விறுவிறுப்பா இருக்கும் படம் வந்து ஒரு ரெண்டு அப்படியே சீட்டு நுணியிலயே உக்கார வச்சிருப்பாங்க உ அந்த படோந் தா கடைசியா பாத்தோ நாங்களு பெருசா சினிமா தேட்டருக்கு போய் பாக்குறதில்ல வருஷத்துக்கு ஒரு படம் தேற்று போவோங்க மீதி வந்து இது இதெல்லா கனெக்ட் பண்ணி டிவில இது பண்ணி பாத்துக்கிறத் தாங்க
ஓகே ஓகே ஆனா கொஞ்சோ நீங்க விறுவிறுப்பா படம் பாக்கும்போது நமக்கு அ படோ வந்துட்டு போர் அடிக்காம தொடர்ந்து பா
ஆமாங்க கண்டிப்பா எனக்கு கொஞ்சோ இந்த துப்பறியி துப்பறிவு நா வல் அந்த மாதிரி சைட்ல வந்து கொஞ்சோ ஆர்வோ அதிகோ அத்னால என்னோட ஏ இந்த மாதிரி படங்கள் பாப்பாங்க வீட்ல அவங்க வந்து சண்டை படங்கள்லா பாப்பாங்க நமக்கு அந்த சண்டை படம் பெருசா விருப்போ இருக் காதுங்களா அதனால நானு பையனு இந்த மாதிரி விறுவிறுப்பான படோ எதாவ்து அ தம்பி சொன்னாங்கன்னா பாப்பே இல்லேன்னா அப் பாப்பா என்னும் பாப்பாங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ஆமா அந்த மாதிரி விறுவிறுப்பான பாக்கும் போது நீங்க சிறமாயி போர்
போர்டிக்காதுங்க கண்டிப்பா அ ஏன்னா அது நம்ம ரெகுலரா பாக்குற தானங்க இந்த மாதிரி கருத்தெல்லா வந்து கொஞ்சோ வித்தியாசமா எடுத்திருப்பாங்க சோ நம்ம மத் த்த இதுவு வந்து தெரிஞ்சுக்கலாங்க
ம் ஓகே தோழி ஓகே தோழி அதே மாதிரி நா வந்துட்டு ஃபேமிலி படமு கொஞ்சோ பாப்பே ஆ கொஞ்சோ பாசம் மிகுந்த ஃபேமிலி படம் லா கொஞ்சோ அதிகமாவே நா பாப்பே ரசிச்சு பாப்பே ம் அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா கூட எதோ ஒரு படோ பாத்த மாரி ஞாபகம் பேரு ஞாபகோ‌ வர மாட்டேங்குது படம் பேரு
ஓ நா வந்து இந்த வானத்தை போல சூரிய வம்சம் இதெல்லாம் டேப்ரி இது டி வி டி யே தேயுற அளவுக்கு பாத்தாச்சு அதான் எபையன் சொல்லுவான் டேரக்டர விட நீதாமா அதிகமா பாத்துருப்ப வானத்தை போல் ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல லோக்கல் சேனல்ல போடுவாங்க இல்லங்க
ஆ ஆமாமா
இது இந்த மாதிரி ரொம்ப மாசம் ஓடுன படங்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்டே இருப்பாங்க
ம்
எங்க ஊர் பக்கத்துல அதனால அந்த மாதிரி குடும்ப படங்கள் வந்து அதிகமா பாார்ப்பேன் அப்பதான் இவங்க சேரி வித்தியாசமா ஏதாவது பாருமா இதெல்லா நல்லா இருக்குன்னு சொ சொன்னனால அப்புறம் இந்த ட்ரெயின் டு பூஷன் அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தங்க வந் ட்டு அந்த குத்துசண்டை வீரரா ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்கள தமன்னா யா இப்ப சமீபத் துல ஒரு படம் வந்துச்சு அவங்க வந்து குத்துச்சண்டை வீரரா ஒரு பொண்ணு வந்து எப்டி வீ வீரத்தோட இருக்கணு ஆ ஆ ஆ ஆண்கள் வந்து ஏதாவது பிரச்சன பண்ணா இப்ப நம்ம நிறைய நாட்டுல எல்லாம கேள்விப்படுறோலங்க அந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது அதோ ஒரு பெண் வந்து எப்டி வீரமா அத எதிர்கொள்ளணு பயப்படாம அப்டிங்கற மாதிரி டி அவங்க கிராமத் பக்கத்துலருக்கிற ஒரு பொண்ணுங்க அவங்க வந்து வெளிநாடு வரைக்கி தன்னுடைய துணிச்சல் மூலமாவே தான் போவாங்க போய் தான் நினைச்சத சாதிக்கிறத வந்து கதைக்களமா வச்சு அந் படோ எடுத்திருப்பாங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த பெண் தான் அவங்க ஒரு பெரிய பதவிக்கிப் போவாங்க அப்போ அவ்ங்க வி தன்னுடைய வீரத்து மூல மா பல ஆண்கள வந்து சவால்கள் மூலமா எதுத்து இது பண்ணி குத்துச்சண்டை வீராங்கனையா ஜெயிச்சு தா எண்ணிய லட்சியத்த வந்து அடைவாங்கங்க
ஓ கே ஓகே குத்து சண்டைனோனா அந்த இப்பக் கூட ஏதோ ஒரு படோ
அதுதா இப்ப தமிழ் படந்தாங்க இப்ப வந்துது படம் பேர் மறந்துட்ட இப்ப சமீபத்துல வந்துது ஆ தமனாவ வந்த
தமன்னாவா
ஆ ஹீரோயின் வந்து தமன்னாங்க அ அவுங்க வந்து கல்யாணப் பண்ணிக்கிணுன் நெனைப்பாங்க பட் கல்யாண பண்ணிக்க மாட்டாங்க அ அதுக்கப்றொ தா வந்து ஏதாது நாட்ல வந்து சாதிக்கெணு தன்னுடிய திறமய வெச்சு டிங்கிறக்காக அ ஒரு ஆன்மகன கல்யாண பண்ணிக்கிணுன் தொலாவி தா போவாங்க பட் அவுங்க வந்து உனக்கு எதுவ்மே தெர் டலென் சொல்லி நிராகரிச்சிருவாங்க அப்ப இந்த மாரி நிராகரிக்கப்பட்டனப் ம்ம நம்மளுடிய திறமைய வளத்து ஒரு பெரிய பதவிக்கி போகணுங்ற காக போராடி அந்த பதவிக்ககி போனதுக் அப்ற அந்த ஆன்மகனே திரும்ப வந்து கல்யாண பண்றதுக்கு கேப்பாங்க அப்ப இவுங்க வந்து இல்ல நா வந்து கல்யாண பண்ணிட்டு ஒரு குறுகிய வட்டத்துல வாழ விரும்புல நா வந்து இப்ப எல்லாமே இது து போராட்ற மனநிலைக்கு வந்து டேன் சொல்லிட்டு அவங்க என்னுடைய சாதனய வந்து நா தொரந்து செய்ய போற அனால எனக் கல்யாண வாழ் க்க வேண்டா அப்டின் சொல்லிட்டு அவ்ங்க நாட்டுக்காக நெறையா பதக்கங்கள் வந்து வென்று தருவாங்க அததா அந்த படத்தோட கரு அமைப்பா வெச்சி போட்ருந்தாங்கங்க
ஓ சூப்பர் தோழி சூப்பர் தோழி நம்ம நெறைய பகிர்ந்துகிட்டோ ஆ இன்னொரு கால்ல நம்ம தொடர்ந்து பேசுவோ உங்ககிக்ட்ட பேஸ்னதுல நறைய தெரிஞ்சுக்கிட்டே நா
செரிங்க ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து பேசுவோங்க நன் றிங்க